ஆமா ஹலோ ஆர்
எப்டி இருக்கீங்க
ஆ நலாம இருக்கே தோலி நீங்க நலமா இருக்கீங்களா
ஆ நலமா இருக்கப்பா குடும்பத்துல எல்லாரு எப்டி இருக்காங்க
ஆ எல்லாரு நல்லா இருக்காங்க தோலி
ஓகே தோலி இந்த காலத்துல நம்பிக்கைன்றது ஒண்ணு யாருகிட்டயுமே கெடைக்க மாட்டேன்தில்ல அத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க
கண்டிப்பா தோலி நம்பிக்கை அப் அப்படிங்கிறது யாருகிட்டயுமே இல்ல அப்படின்தா சொல்லலா இப்ப பாத்தீங்க அப்டின்னாக்கா அம் இப்ப பெத்தவங்களா இருந்தாலுமே இப்ப ஒ ஒரு பசங்கள வந் வளத்து ஆளாக்குறாங்க அப்டின்னாக்கா அதுக்கப்புறொ அவங்க வந்து நம் குடும்பத்துக்காக நெறையவே ஒளைச்சி குடுத்துருப்பாங்க இல்லையா பசங்க இப்போ ஒரு ஆம்பள பிள்ளய எடுத்துக்கிட்டோ அப்டின்னாக்கா இப்ப நம்ம வீட்ல நாலு பேர் இருக்கோ அபடின்னாக்கா அந்த நாலு பேரோட உளைப்புமே வந்து இப்ப ஒரு வீட் வீடு கட்றோ ஆ இல்ல ஒ குன்டத்துல அவங்களுக்கு திருமணம் ஆகுறதுக்கு முன்னாடி வந்து அவங்களோட உளைப்பு அப்படிங்கறிறது அந்த குடும்பத்துக்காக தா இருந்திருக்கு இல்லையா ஆ ஒரு திருமணம் ஆனதுக்கு அப்புறந்தா வந்து அவங்களுக் க்குன்னு ஒரு சேஃப் டியோ அவங்களுக்கு இன்னொரு சேமிப்பு அவங்க கொழந்தைக்கு அவங்களோட மனைவிக் க்கு அப்படிங்கற ஒன்னு இருந்திருக்கு ஆ அது வரைக்கு வந்து அவங்களோட குடும்பத் த்துக்காக தா அவங்க ஒளச்சிருப்பாங்க அவங்களோட உளைப்பு முலுக்க முலுக்க அந்த குடும்பத்துல தா இருந்திருக் ன்னு இல்லையா அப்படி இருக்கையில அவுங் உங்கள வந்து அ திருமணத் தானதுக்கு அப்புற இது வந்து நெறைய பேர் வீட்டுல நடக்குது சொல்லப்போனா என் என்னோட வீட்ல என்னோட அனுபவத்துல நடந்தது அப்புட்னே சொல்லலா பாத்தீங்கன்னாக்கா எ கணவர் கூட பொறந்தவங்க வந்து ரெண்டுமே பெண் கொழந்தைங்க தா ரெண்டுமே தங்கச்சி அப்டியே கையில ம் அ இவுங்கதா வந்து அந்த குடும்பத்துக்காக வந்து நெறையவே ஒளச்சிருக்காங்க அ அவுங்க வந்து படிக்கிற வயசுல படிக்காம பதினஞ்சு வயசுலருந்தே அவுங்க வந்து வேல பாத்தவங்கதா வேல பாத்து சம்பாதிச்சவங்கதா அப்படிங்கறப்ப அவுங் உளைப்பு வந்து அந்த வீட்ல வந்து அதிகமா இருந்திருக்கு சம் அவுங்க வீடு கட்னதுலருந்து மத்தபடி அவுங்களோட அவுங்க தங்கச்சி திருமணத்துல இருந்து எல்லாத்துலயுமே ஆன் பாத்தீங்க அப்டின்னாக்கா இப்ப சமிபத்து ல வந்து இல்ல ஒன்னில்ல து நாங்க வந்து ஆ நல்லா இல் நாங்க வந்து ஒன்னில்ல இருந்து வாழல நீ சம்பாறிச்சு குடுத்து நாங்க வந்து எதுவு பண்ணிக்கல போல அப்டின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்டின்னா வீட்ட விட்டே வெளில வர நெலமைக்கு வந்து வந்துட்டோ வீட்டு ஆமா சூழ்நிலை ஆயிடுச்சு வீட்ட விட்டு வெளில வந்துட் ட்டோ அப்ப வந்து வந்து அத வந்து எனக்கு நெனச்சு பாக் ஒரே பொண்ணு நெனச்சாக் கூடோ எனக்கு மனசு வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கு அது வந்து அப் பெத்தவங்க மேல உள்ள ஒரு நம்பிக் க்கைல்ல தான நம்ம வந்து எல்லாமே பண் றோ இல்லையா அப்ப வந்து அவ் அந்த நம்பிக்கையே இல்ல அந்த நம்பிக்கை இல்லாத அளவுக்கு அவங்க ஆக்கிட்டாங்க இல்ல ஹா
செயல்தான றைய நடக்குது ஆம்மா ஒருத்தவங்க கிட்ட இருந்து ஒரு எதிர்ப் பாக்கற்து இந் ந்த காலத்துல முடில இப்ப ஒன்னு எதிர்பாத்தாலு அவுங்க கிட்ட இருந்து நீ இப்ப ஒரு அண்ணனோ இல்ல ஒரு தங்கச் ச்சியோ நீ ஒரு அண்ண வந்து ஒரு தங்கச்சிய கட்டிக் குடுக் க்கறாங்கன்னா நீ கட்டிட்டு போமா நா பாத்துக்குறே அண்ண இருக்க அப்டின்னு ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்த குடுக்குறாங்க அதுவே ஆனா அந்த பொம்பள புள்ளை ங்க அத புடுங்கற்துதா பாக்குதுங்களே துரோகந்தா பண்ணுதுங்க நீ வந்து எனக் நம்பிக்கையா எனக்கு ஒரு அண்ணனா இருக்க அப்டின் ன்றத நெனைக்க மாட்டேந்துங்க நீ எனக்கு இத செஞ்சு குடு ஆ அத செஞ்சு கொடு எனக்கு ஆடி சீரு குடு பொங்கல் சீர் கூடு தீபாவளி சீர்குடு எங்க வீட்டல கேக்குகறங்க அவங்க வீட்டல கேக்கறாங்கலோ இல்லையோ பர்ஸ் த்து இந்த பிள்ளைங்களைக் கேட்க ஆரம்பிக்குதுங்க
ஆமா
அவனை ஒரு மிஷினா தான் பார்க்குதுங்களே தவிர அவர் ஒரு அண்ண அவருக்கு குடும்ப இருக்கு அவருக்கும் பசங்க இருக்காங்க அத நினைக்க மாட்டே இத்திங்க பாத்தீங்களா அது எவ்வளவு ஒரு துரோகமான விஷயம் அவரு ஒரு மனுஷன் தான் அவருக்கு யார் ர் பாப்பா அவருக்கு நீ செய்வியா
ஆமா சேரி நீ வந்து ஒரு நேரத்துல செய்யலன்னா கூட இப்ப வந்து பெத்தவங்களுக்கு உங்க அண்ணனுக்கு சண்ட இப்ப அவங்களுக்குள்ள பிரிஞ்சுட்டாங்க அவங்க எப்ப வேணாலும் ஒண்ணு சரலாம் இல்லையா ஆ ஒண்ணு சேர்ந்துலா இப்ப நீ வந்து எல்லாத்தையமே அனுபவிச்சுட்டு போன நீ தானே அப்படி இருக்கிறப்போ ஒ அ அண்ணனுக்குன்னு நீ சப்போர்ட் பண்ணலைனாலு நீ எதவு உதவி பண்ணலைனாலு ஆ சாதாரணமா ஒரு பே ஒ ஒரு போ ஒரு போன் பண்ணியோ இல்ல நேர்ல வந்து பார்த்தோ உங்க பிரச்சனை உங்களோட நா வந்து ந சாதாரணமா இருக்கிறே அப்புடின்னு சொல்லிட்டு பேசிட்டு போலா இல்லையா போய் பார்த்து ஒரு ஒரு ஒரு இடத்துல வந்து பார்த்தோம் நீ யாரோ நா யாரோ பாக்காதது மாரி இப்ப இப்ப நாளைக்கு வந்து எவ்வளவு நாளைக்கு வந்து உங்க அம்மா அவங்களோட அம்மா அப்பா எல்லா வந்து செய்வாங்க அவங்களோட கடைசி காலம் வரைக்கு உனக்குன்னு ஒண்ணு வரப்போது வந்து உன் அண்ணனோட வழியில இருந்துதா வரப்போது இல்லையா இப் பெத்தவங்க அப்படிங்கறவங்க ஒரு இன்னு ஒரு நாலு வருஷத்துக்கோ இல்ல அஞ்சு வருஷத்துக்கோ அவங்களோட காலம் முடிஞ்சிருச்சு அவங்க இருந்தாலுமே அவங்களோல செய்ய முடியாத சூழ்நிலையிலயும் கூட இருக்கலா இல்லையா அப்படி இருக்கையில வந்து இது வந்து ஒரு துரோகம் தான் அது அவங்கள வந்து நம்ப முடியல அப்படின்னு தான் சொல்லலாம் உம்
அக்கம் பக்கத்தில யாரையுமே நம்ப முடியல எல்லாருமே துரோக செயல் தா செய்யறாங்க இப்போ ஒருத்தவங்கள நம்பி இப்ப பேங்க் கே எடுத்துக்கோங்க பேங்க் க்ல ஒரு நம்ம காசு போடுறோ அவங்களே மாசத்துக்கு ஒரு முற பதினஞ்சு ரூபா பதினெட்டு ரூபா புடிக்கிறாங்க ஒருத்தவங்கள நம்பி ஒரு சீட்டு போடுறோ அவங்க ஏமாத்திட்டு போயிடுறாங்க நம்மளுடைய தேவைக்காக தான் நம்ம ஒரு பயன்படணும்னு சொல் டு ஒரு இது இது செய்யறோம் எல்லாருமே ஏமாத் த்றதுல தான் இருக் காங்க அப்ப யார ந ம்பருதுன்ற மாரி ஒரு கேள்வி வருது அப்ப நம்ம என்ன பண்ண முடியு அந்த கடவுள் கிட்டதா உக்காஞ்சி போராட முடியு ஏனா அவர் வந்து நம் ம சொல்றதைன கேக்கதா செய்வாரு அவர் நமக்கு ஒரு வழி காட்டுவாருன்ற ஒரு நம்பிக்கையோட உக்காஞ்சி நம்ப அவர்கிட்ட பேசுறோ செய்றொ மத்த மனுஷனுங்கள நம்ப முடியில ஏன்னா அவுங்க கிட்ட சொன்னா இவுங்க இப்டி பண்ணிர்றாங்க அப்டி பணி இப்ப ஒருத்தர்க்கிட்ட நம்ப ஒரு வ ஒரு ஒரு சவரன் நக வாங்கிட்டொன் சொல்ல முடியிதா விக்கிற வெல வாசிக்கி எப்புடி ந க வாங்குனா இவ எப்டி நல்லா வந் துருவா அப்புடிதா நெனக்கிறாங்க பரவால்லடா விக்கிற வெலவாசி நக வாங்கிட்டாங்க பரவால்ல அவ்ளோ கஷ்ட த்துலயு ஒரு பொருள் வாங்கிருக்காளே செரிடி சந்தோஷொன்டி நீ இத பத்திரமா எடுத்து வச்சுக்கொடி எதுலயு வச்சுடாத அடகு வச்சுடாத வித்துடாத இப்ப விக்கிற வெலவாசிக்கு வாங்க முடியாதுனு யார் வாய்ல இருந்து எதாவ்து ஒரு வார்த்த வரு நம்ப தடுக்கி விழுந்தா கைத்தட்டி சிரிக்கற்துக்கு கூட இருக் கிறவ்ங்களே இருக்காங்க கூட இருக்குறவ்ங்களே நம்ம எப்படா விழுவோ நம்ப எப் சந்தோஷப்பட்லா அப்டின் தா நெனக்கிறாங்க அதனால இப்புடி இருக் க சூழ்நிலைல யாரையுமே நம்பவே மு டியமாட்டின்து யாரயாது நம்பி நம்ப ஒரு விஷ்யொ சொன்னா நம்ப பெத்த புள்ளைங்க கட்னவர தவிர கட்னவுங்களே சில டைம்ல எப்டி சொல்றது அவுங்க வீட்டுக்கு விஸ்வாசமா இருக்காங்க நம்ப எதா சொன்னா அப்பறொ அவுங்க வீ ட்ல போய் சொல்லிடுவாங்க அது ஒரு பிரச்சனயா இருக்கு அப்ப யோசிப்போ நம்ப யார நம்பறது இவரு கூடமா நம்ப முடில அப்டின்னு அப்ப நம்ம பெத்தவ்ங்கள தவிர நம்பளால யாரையுமே நம்ப முடில இந்தக்கு இப்பிடி இருக்க காலகட் டத்துல நம்ப புள்ளைங்க எப்பிடி வளரு அப்டின்ற ஒரு பயொ இருக்கு அந்த பிள்ளைங்க அதுங்க கால்லெ இப்ப நம்பளுக்கு ஒரு பத்து ருபா வேணுன்னா நம்ப போய் யார் டியாது கேக்கதா செய்றொ அதுவே நம்ப பிள்ளைங்களுக்கு இந்த சூழ்நிலைலா வர கூடாது அம் அப்டின்னு நெனச்சி நம்ம பிள்ளைங்கள வளக்கணும். அவங்க அவங்க கால்ல நிக்கணும். அவுங்க சொந்த கால்ல நிக்கணும். அவுங்க ஏதாவது கத்துக்கணும். அ நீங்க என்ன நினைக்கிறீங்க
கண்டிப்பாக தோழி இப்போ யார் இப்போ யாரையுமே இப்போ நம்ம சாதாரணமாக ஒரு தொழில் தொடங்கணும் அப்படனு நம்ம நினைச்சோம் அப்படின்னாக்கா பக்கத்து வீட்டில் உள்ளவங்கள்ட இப்போ சொல்கிறோம் அவங்கள்ட வந்து நம்ம சாதாரணமாக ஒரு யோசனையாக கேட்போம் இல்லையா
அந்த காலத்துல எல்லாம் எப்படி இருந்தாங்கன்னா நம்ம ஏதோ ஒரு கட வைக்கலாமான்னு கேட்ட வாடி நம்ம எல்லாரும் சேந்து வைக்கல அவ கட வக்க இன் ஆடியபிள் வாசல பெருக்கடி நான் தண்ணி கொடுக்குறே நீ அந்த டேபிள் எடுத்துகொன்டுவைடி அப்டி அப்படி இருப்பாங்க இந்த காலத்துல ஆஹ கட தொறக்குறாளா ஆஹ் பாக்கலாம் எப்படி பிஸ்னெஸ் போகுதுன்னு
ஆமா ஆஹ நம்ம கிட்ட இப்ப நம்ம நம்மளோட மனசே அப்படியே கலச்சி விட்டுட்டு போயிடுவாங்க இப்ப நம்ம கட வைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவுல இருந்து உங்கள்ட கேட்டு இருப்போம், இந்த மாதிரி கடை வைக்கலான் இருக்கிறேன். இது பண்ணலான் இருக்கிறேன். இந்த பிசினஸ் பண்ணலான் இருக்கிறேன். அப்படின்னு சொல்லும் போது அதுவா அது அந்த அளவுக்குெல்லாம் ஒர்க் அவுட் ஆவாது அது சரிப்பட்டு வராதுடி அப்படி இப்படனு நம்மள்ட கழச்சு விட்டுட்டு நம்மளோட ஐடியா வாங்கிட்டு போய் அவங்க செஞ்சுட்டு போயிட்டுவாங்க
கண்டிப்பா இப்ப இருக்க சூழ்நிலை அப்படிதான் இருக்கு
ஆமா
வருதுனே தெரிய மாட்
கண்டிப்பா கண்டிப்பா வந்து அதனால வந்து யார்டையுமே நம்ம எதையுமே சொல்லக்கூடாது நம்மளோட குடும்ப விஷயமாக இருந்தாலுமே சில பேர் சொல்லா நம்மக்கு முன்னாடி வந்து நல்லா ஆறுதல் சொல்ற மாதிரி சொல்லிட்டு பின்னாடி போய் நம்மளை பத்திய நிறைய பொறனி பேசிகிட்டு போயிடுவாங்க இல்லையா
ஆமா அப்டி இருக்கவங்க தான் இந்த காலத்துல ஜாஸ்தியா இருக்காங்க
உ கண்டிப்பாக தோழி
அதனால நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இப்ப அப்படி இருக்க சூழ்நிலை ஆயிடுச்சு அப்பல்லாம் ஒரு காலம் முடிஞ்சா அக்கம் பக்கத்துல நாலு பேர் உட்காஞ்சி அவங்க வீட்டுல செஞ்சத குடுத்து வாங்கி மாத்தி சாப்பிட்டு உட்காஞ்சி அவங்க பேசி அவங்க வீட் ந்துகதய பேசிப்ப ஓகிட்ட சொன்ன ஒன்ன தாண்டி எனக்கு கொஞ்சோ சந்தோஷமா இருக்குடி நேத்தெல்லா அழுது அழுது எனக்கு மனசே சே தெரியில்லடி அப்டி சொல்லுவாங்க அப்பல்லா இப்பல்லா அவகிட்ட சொல்றத விட சும்மா இருக்கலா எதுக்கு அவகிட்ட பேரபோய் சொல்லிட்டு அவ வேற கொஞ்சோ நா அப்பவே சொ நே நீ தா கேக்கல உ இஷ்டதுக்கு ஆடுன அனுபவ் போவியாப் அப்டினுவாங்க அத வேற அவங்ககிட்ட சொல்லி எதுக்கு நம்ம கஷ்டப்படணு
பேசினாங்கன்னா அந்த குடும்பம் அவ்வளோ சந்தோஷமா இருக்கு இப்பெல்லா நாலு பேர் உட்கார்ந்து சே பேசனாலே அந்த குடும்பம் பிரிஞ்சுதா போயிடுது அந்த அளவுக்கு சுயநலமா யாரையு நம் போ முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு உம் ஓகே தோழி உங்களோட பேசுனது மிக்க நன்றி திரும்பவு நேரோ கிடைச்சா கண்டிப்பா பேசலா ஓகே தோழி பாத்து பத்திரமா இருங்க
உம் கண்டிப்பாக
பாத்து பதிரமாச் குங்க நல்லது கெட்டது எல்லாத்தையுமே சொல்லி கொடுங்க நம்ம க நம்பலா அனு அனுபவிச்சு நம்மளா கத்துக்கன்னு நம்மளா இது பண்றத விட நம்மள பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அதுங்க கேக்குற பிள்ளைங்களா இருதா கேத்துட்டு புத்திசாலிதானமா பொழைச்சுக்கோங்க
கண்டிப்பா தோழி மீண்டும் ஒரு அழைப்புல சேர்ந்துக்கலா ம் கோ